சொல்லுங்க தோழி செய்றீங்க
சொல்லுங்க தோழி நா சும்மாதா தோழி உட்காஞ்சுட்டு இருக்கே நீங்க
நானு தோழி சும்மாதா தோழி இருக்கே என்னுடைய வேலைகல்லா முடித்து சும்மா இருக்கே தோழி நீங்க தோழி
சாப்டீங்களா தோழி
சாப்டே சாப்டே தோழி இந்த விடுதில இருக்குற உணவுகல்லா உண்டு சாப்டு சாப்டு எ நாக்கு செத்து போயிட்டு இருக்கு தோழி
ஐயையோ அப்ப நீங்க வுடுதிகள தா வுட்றிங்களா தோழி
ஆமா தோழி நா விடுதில தங்கி இருக்கிறதுனால விடுதி சாப்பாடு சாப்ட்டு தா ஆகணு புடிக்கல தோழி விடுதி சாப்பாடு சாப்ட்டு என்னதா இருந்தாலு வீட்டு சாப்பாடு சாப்பற மாரி வராதுல தோழி
ஆமாங்க தோழி இப்போ விடுதிகள் நீங்க சாப்றீங்கன் சொல்றீங்க இது ஒங்களுக்கு ஒத்து போகுதா தோழி
ஒத்து போவாத்தா தோழி ஆரம்பத்துல இந்து பழகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி ஆனா போக போக வேற வழி இல்லாம அதுதான தோழி சாப்டாகனு விடுதி சாப்பாடு தான
ஆமாங்க தோழி ஆனா நீங்க அந்த மாரி ஒரு காலகட்டத்துல இருக்கீங்கல்ல தோழி
ஆமா தோழி
அப்போ நீங்க வீட்டு சாப்பாடு சாப்டவே முடியாதா தோழி
என்னுடைய வீட்டுக்கு நா சென்றாதா வீட்டு சாப்பாடு தோழ சாப்ட முடியு தோழி அது ஏ வீட்டுக்கு வந்து மாதத்துல ஒரு வாட்டி இல்ல இரண்டு மாதங்களுக்கு ஒரு வாட்டி சொல் செல் செல்லும் சூழ்நிழல்ல இருக்கறதுனால என்னால அடிக்கடிலா வீட்டு சாப்பாடு சாப்ட முடியாது தோழி
அப்டிங்களா தோழி இப்போ உங்க விடுதியில எந்த மாதிரியான உணவுகல்லா போடுவாங்க தோழி
துறை எங்க விடுதிகல்ல வந்து அட்டவணை ஃபஸ்ட்டே போட்டு குடுத் முதல்லே போட்டு குடுத்றாங்க தோழி அட்டவண மாதி இப்போ திங்கள் கிழமை என்றால் இந்த உணவுகள் போடப்படும் செவ்வாய் கிழமை இந்தந்த உணவுகள் போடப்படும் புதன்கிழமை இந்தந்த உணவுகள் போடப்படும் அந்த மாதிரி போட்டுருவாங்க தோழி அதுவுமே திங்கள் முதல் இதுவரை வெறும் சைவ உணவுகள் தா போடுவாங்க தோழி வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தா அசைவ உணவுகள் போடுவாங்க தோழி அசைவ உணவுகள் என்றால் இந்த பிரியாணி அப்றோ கோழி குழம்பு இந்த மாதிரி உணவுகெல்லா வெறும் அ ஞாயிற்றுக் கிழமையில் ம ட்டுதா போடுவாங்க தோழி இன்னும் நா இருக்குற விடுதிகளில் இப்படி நடக்கும் சில வேறு விடுதிகளில் எல்லாம் அ ச ஞாயிற்றுக்கிழம கூட அசைவ சாப்பாடு இருக்காது ஃபுல்லாவே சைவ சாப்பாட தா தோழி இருக்கு
அப்டிங்ளா தோழி
ஆமா தோழி
ய அவ் உங்கு அப்போ உங்களுக்கு வேண்டியதா உங்களுக்கு வேண்டிய நேரத்துல உங்களால சாப்ட முடியலன் நனைக் கு போதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தோழி
எனக்கு வேண்டியத வேண்டிய நேரத்ல சாப்ட முடிலன்றத விட என்னால வீட்டு சாப்பாடு சாப்ட முடியலன்ற தா தோழி எனக்கு மண கஷ்டமா இருக்கு
ரொம்பவே செரியாக சொல்லிங்க தோழி நம்ப வீட் நம்ப வீட்ல இருக்க வரைக்கு வீட்டு சாப்பாடு பத் நம்க்கு எதுவுமே தெரியாது தோழி அதோட அருமை நம்ளுக்கு தெரியாது தோழி ஆனா இந்த மாதிரி ஒரு நம்ப சூழ்நிலைய நம்ப வரம்போது தா வீட்டு சாப்பாடு பத்தியோ நம்பளோட அம்மாவோட கை பக்குவம் பத்தி நம்ளுக்கு நல்லாவேவு புரியு தோழி
ஆமா தோழி நா ரொம்ப கர் அ சொல்லி ரொம்ப ரொம்ப சரியா சொன்னிங்க தோழி நீங்க
அதுதா தோழி எனக்கு அப்டி இல்ல தோழி நா வந்து வீட்ல இருந்துதா என்னோட வேலைகளுக்கு இவங்க சொல்றதுனால என்னோட அம்மா வந்து எனக்கி என்கு என்ன சாப்ட புடிக்குமோ எனக்கு என்ன சாப்ட தோணுதோ அது வந்து கேட்டு எனக என்ன வேணுன் கேட்டு நா சொல்லி அதுதா இப்போ எனக் சமைச்சு தருவாங்க அ தெனமு வந்து வெ வ பல்வேறு விதமான உணவுகள தா தோழி சாப்பற்றே
ரொம்புவு கரெக்டா சொன்னீங்க தோழி நீங்க அந்த மாரி ஒரு வாழ்க்கையினா வேலை அமைப்புகள் வேலைக்கு போயிட்டு வறதுக்கு ரொம்போ எளிமையா இருக்கற்னால்தா நா விடுதிகள்ல தங்கியிருக்கே தோழி விடுதுகள்ல தங்கியிர்ந்தான் தோழி அதுடைய அரும என்னன் தெரியு வீட்டு சாப்பாடோட அரும என்னனு விடுதி சாப்பாடு சுத்தமா நல்லா இருக்காது தோழி உப்பு இருக்காது ஒரு ருசி இருக்காது சப்புனு இருக்கு தோழி விடுதி சாப்பாடு அதுவுமே இப்ப சாம்பார்ல எடுத்திங்னா ரொம்பே தண்ணியா இருக்கு சாப்பாடு செரியா வெந்துர்க்காது அப்றமா பொரியல் வந்து செரியா வெந்துர்க்காது பொரியலுமே நல்லா இருக்காது அந்த மாரி ஏ இப்டி எமோசமா செய்றாங்கன் தெர்ல தோழி அந்த விடுதிக்கான சாப்பாடுக்காசு நம்ப குடுத்துருவோ அல்லவா அப்ப அந்த சாப்பாடு காசுக்கான இது அவுங் போட்டுதான தோழி ஆவணு அதுதா தோழி ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு சாப்பாடு
அதாவது தரமோ இல்ல ருசியோ இல்ல சொல்ல வரங்க தோழி
ஆமா தோழி தரமு இல்ல ருசியு இல்லதா இதே நம்ம வீட்டுசாப்பாட இருந்தா நம்ம அம்மா கிட்ட எந்தெந்த வேலைக் என்னன்ன உணவு சாப்புண்னுன் நம்ம கேட்டு சமைச்சு சாப்புற்ற இருக்கிற மகிழ்ச்சியே தனித்தோழி
ஆமாம் தோழி இப்போ நம்ம அம்மா நம்ளுக்காக நம்ம மேல இருக்க பாசல்லா வெக்கனுங்குரதுக்காக அவுங்க சமச்சு தருவாங்க தோழி ஆனா இந்த மாரி ஊடகங்கள சாப்டம் போதுதா அவங்க எல்லாருக்குமே வந்து அவுங்க கடமைக்கு அவுங்க செஞ்சுன்னு ஆனா அதுல ருசியோ இல்ல அன்போ இல்ல தரமோ அது எதுவுமே நீங்க எதுர் பாக்கவே முடியாது தோழி இதே நானு வந்து ரொம்பவே வந்து அ பாதிக்கப்படோ தோழி
ஆமா தோழி ஏ வெளி வெளில இருக்குற வி டுதியிலும் சரி இல்ல வெளியில இருக்குற இடங்கள்லும் செரி நம்ப சாப்டம் போதுதா அது எவ்ளோ சுத்தமா இருக்கு எவ்ளோ தராதாரமா இருக்குன்றது நமக்கு தெரியாது தோழி இந்த எண்ணெய்யாக இருக்கட்டு திரும்ப திரும்ப யு அ என்ன ஸ் ய சமைச்ச எண்ணெய்யையே திரும்ப திரும்ப அத பயன்படுத்தும் பொழுது அது நம்ப உடலுக்கு வந்து புற்றுநோயதா உண்டாக்கு தோழி அதே மாரி எந்த தரோ எந்த அளவுக்கு சுத்தமா செய்றாங்கந்துமே நமக்கு வெளில ஒ சமைக்கிற்தோ இல்ல அத வாங்கி சாப்பற்றதோ நமக்கு தெரியாது இதுவே வீட்டு சாப்பாடு நமக்கு தெரியும் தோழி நமக்காகவே தேடி கண்டுப்புச்சி நல்ல இயற்கையான காய்கறிகள் அப்றமா இறைச்சிகள் இதெல்லா வாங்கிட்டு வந்து நமக்கு செஞ்சு அதுவுமே அன்பு கலந்து செஞ்சு ருசியா வாய்க்கு ருசியா செஞ்சு சமைச்சு போடும்போது அ ப்போ அந்த அந்த உணவு தான தோழி ஆரோக்கியமா இருக்கு
ரொம்பவே செரியாக சொல்றிங்க தோழி இப்போ வீட்ல சாப்ப னால எனுக்கு உடலுக்கு எந்த ஒரு அ ஒரு தீங்கோ வரது இல்ல தோழி அடிக்கடிக்கி நா வந்து மருத்துவ மனைய க்கு போறதோ இல்ல வந்து அடிக்கடிக்கி ஒடம்பு செறில்லாம போர்துகோ இல்ல அடிக்கடிக்கி வந்து ஆ மாத்திரைகள் எடுக்குற நெலமைக்கு எனக்கு வர்ல தோழி ஆனா உங்ளுக்கு அப்டி இல்லதானே தோழி
ஆமா தோழி எனுக்கு உடல்ல வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு ஏனா நானு வந்து இங்க ருசியுமே இல்ல அதே மாரி தரமாவு இல்ல சாப்டாலுமே சாப்ட மாதிரி இருக்காது தோழி வீட்டு சாப்பாடு மாதிரி வராது ஆனாலுமே ம் வீட்டு சாப்பாடுலா சாப்ட்டா ஆனா நமக்கு தேவையான சத்துல்லா நமக்கு கெடைக்கு ஏன்னா அதுக்கேத்த மாறி தா நமக்கு சமைச்சுப்போடுவாங்க காய்கறி ஆகட் இல்ல பழ பழ வகையாகட்டு எதுவா இருந்தாலுமே நமக்கு தந்து நம்ம சத்து மேம்பாட்டுக்கு தா நம்மக்கு சமைச்சு போடுவாங்க இந்த இறைச்சி ஆகட்டு இறைச்சியில இருக்கிற சத்து இந்த மாரி பொருட்கள் வச்சு நமக்கு சமைச்சு போடுறதுனால நம்ம உடலுக்கு தேவையான சத்து நார் சத்து நீர் சத்து சத்து அயன் சத்து கேல்சியம் சத்து இந்த மாரி சத்துகள் நமக்கு கெடைச்சதுனால நம்ம ஆரோக்கியமா இருக்கோ இதுவே விடுதில எடுத்தீங்கனாளு வைங்களே அந்த சாம்பாருமே நீங்க அது தண்ணியா சாம்பாரானு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ளவே உங்களுக்கு உணவு நேரமே முடிந்து விடு தோழி அந்த மாரி ஒரு உம் ஆ கேவலமா இருக்கும் தோழி அந்த சாம்பார் எல்லாமே சொல்றே அதுக்கேத்த மாரியே சத்துமே இருக்காது உங்க நீங்க நெ ச்சதுலா நீங்க சாப்பிட முடியாது உங்களுக்கு என்ன அன்னைக்கு அட்டவணை போட்டு சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்த்தா உங்களுக்கு வந்து சம் சாப்பற மாதிரி இருக்கும் தோழி அந்த பொரியலுமே சரி அது வெந்து வேகா வேகாமையு டே ஆ ருசியா இருந்து இருக் காமயும் அந்த மாரி ஒரு கொடுமையா இருக்கு தோழி சாப்பாடு
தோழி நீங்க சொல்லும் போது எனக்கே இருக்கு தோழி ஓ இது இது இன்னு இன்னு எத்தன நாள் பின்பற்றலா நீங்க இருக்கீங்க தோழி உங்களுக்கு தெரியுத்தில்லா அது தரமு இல்ல ருசியு இல்லதா போது நீங்க வேற ஏதாச்சு ஒரு வழிய நீங்க பாக்கலால தோழி
ஆமா தோழி நீங்க சொல்றது கரெக்ட் தா தோழி என்னுடைய வீடு ருக்கில்லையா அங்கவே நானு வேல பாத்து கொண்டிருக்கிறே தோழி தேடிக் கொண்டிருக்கிறே அதுக்கேத்த மாரி எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்றால் நானும் அங்க வீடு கிட்டவே சென்று விடுவேன் சென்று விட்டால் தான் வீட்டு உணவு சாப்பிடுறதுக்கு உதவியாருக்கு
ம் நம்ம எத்துன நம் நம்மளோட சூழ்நிலை அப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளிய வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன இல்ல நம்ம அத வந்து நம்ம கண்டுபிடிக்கணு தோழி இப்போ வாழ்க்க வந்து அந்த மாரி சாப்ட்டுட்டு இருந்தா சீக்கிரமவே நம்ம உடம்பு ரொம்பவே கெட்டு போயிடு தோழி அதனால உங்க உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல வந்து உங்க வீட்டுல கொஞ்ச தூரமா இருக்கற ஆ ம் ஆ வேல செய்றதோ அந்த மாரி நீங்க பாக்கு போது உங்களுக்கு உடல் நலமு நல்லாருக்கு உங்களுக்கு இந்த மாரி வருத்தங்கள் எதுவு இருக்காது தோழி இப்ப நீங்க நல்லா சாப்ட்டாதானா உங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கு அப்பதான உங்களால வேலை நல்லா செய்ய முடியு ஆனா நீங்க சாப்பாடே வந்து தரமாட்டா சாப்பாடு ஒரு ருசி இல்லாத சாப்பாடு சாப்டும் போது அப்போ சேத்துக்கும் உங்களுக்கு எங்கிருந்து வந்து ஆ இதுல்லா கிடைக்கு தோழி
டெங்கு வராது பயமா இருக்காது நீங்க ரொம்ப கரெக்டா ரொம்ப சரியாகவே சொன்னீங்க தோழி நீங்க அதுதா தோழி நானுமே எங்க வீடு இருக்கிற திசையிலயே பாத்தன்னுருக்க தோழி எனக்கு வேல அதே மாரி அமைச்சுன்னா நானு வந்த வீட்டுல்லா காலி பண்றே போயிவே தோழி எங்க வீட்டுக்கே வீட்டுக்கு போனாதா சத்து உணவா சாப்பிட முடியும் தோழி இல்லன்னா உடல் நலமு கெட்டு போயிடு நா இங்கவே இருந்தா அதுவு எனக்கு புரியுது தோழி அதுக்குதா தீவிரமா வேல தேடின்னு இருக்க தோழி கிடச்சா போயிடுவ தோழி
கண்டிப்பா போயிடுங்க தோழி ஏன்னா நா நம்மளோட உடல் தா இப்போ உணவு தா தோழி நம்ம எல்லா துணி வந்து ஒரு பக்க பாயநம் பா பலானருக்கு உணவு நீங்க சரியான உணவு தரமான உணவு எடுக்கலனா அது எல்லா வகையிலயும் உங்க வாழ்க்கையில எல்லா வகையிலுமே அது வந்து கண்டிப்பா வந்து ஆ தீங்குகள விளைவிக்கு தோழி அனால சாப்பிடுற உணவ தரமா சாப்டுங்க அ அதுக்க ஏத்த மாரியான வழிகள நீங்க தீடிப்போங்க தோழி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி வந்து கேடைக்கு நா நம்புறே தோழி
உங்களுக்கு எப்பல்லா உங்களுக்கு எப்பல்லா வந்து நேரம் கிடைக்குதோ அப்பல்லா நீங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையானது நீங்களே வந்து ஆ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களால தனியா சமச்சு சாப்ட முடியுமான்னு பாருங்க தோழி நீங்க சமைச்சு சாப்டுறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி இத பத்தியு நா சிந்திச்சுட்டு இருக்கே சப்போஸ் எ ஆ ஆச்சு அ இப்ப வந்து எனக்கு ஏ வீட்டுது செய் சார் சார்ந்த இடம் கெடைக்கலனா வேலையோ எதுவுமே ஏ வீட்டு சய்டு இருந்து கெடைக்கலனா அப்ப நா என்ன பண்ண வேண்டுது இந்த மாரி நானே சமைச் ச்சு சாப்பிடுறதுதா ஒரே தீர்வா இருக்கு தோழி இந்த மாரி விடுதி சாப்பாடு வந்து உப்பு சப்பு இல்லாம ருசி இல்லாம எந்த ஒரு சத் து இல்லாம சாப்பிடதுக்கு நானே சமைச்சு சாப்ட்டா எனக்கு அது ரொம்ப நல்லதா இருக்குமா தோழி
கண்டிப்பா தோழி இந்த மாரி நீங்க வந்து தரமா சாப்பிடறதுக்கு இல்ல அ ருசியா சாப்படறதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு வழிய கண்டுகுடுபிங்க நா நம்புறேன்ங்க நம்ளுக்கு குடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்து விட்டது மீண்டும் ஒரு காலில் சந்திப்போம் தோழி
நன்